ஹலோ கேக்குதா ஆஹ் கேக்குது கேக்குது
என்ன பண்ற
ஆஹ் சும்மா இருக்கேன் நீ என்ன பண்ற
நானும் சும்மாதான் இருக்கேன்
உம் நல்லா இருக்கியா
நல்லா இருக்கேன் நீ எப்டி இருக்க
நானும் நல்லா இருக்கே
சேஷமா
இப்பதானே ஒரு விசேஷம் முடிஞ்சுது
என்ன விசேஷம்
நீ வந்தல்ல
ஆமா ஆமா மறந்து போயிட்டே நானு
மறந்து போற அளவுக்கு மோசமா இருக்க
என்ன என் நல்லா போயிட்டு இருக்கா எல்லாம்
எல்லாம் நல்லா போது உனக்கெல்லாம் நல்லா போதா
போகுது வளகாப்புல என்னல்லாம் பண்ணீங்க
வளகாப்புல எல்லாரும் பண்ற மாதிரி தான் பண்ணும்
சாப்பாடு எவ்வளவு போட்டீங்க ஆறு வகயா ஏழு வகயா
அஞ்சு வக
பாடு போட்டீங்க
புளி சாப்பாடு தக்காளி சாப்பாடு லெமன் சாப்பாடு தேங்கா சாப் படு
ஆஹ்
அப்றம் வடப்பாயசம்
சேரி சேரி
ஒனக் என்னப் பண்ணாங்க
பண்ணாங்க எனக்கு எனக்கு மறந்து போச்சே அது ஒரு வருஷம் ஆய்ர்ச்சுல
யோசன பண்ணி வக்கணுல அதெலா மெமரிஸ்ல
ஆமா ஆமா உனக்கு வளயல் நக செட் எல்லா என்ன பண்ண
உன்கிட்டதா வாங்னே
ஆமா எனக்கு ஞாபகம் மரதி ஆயிடுச்சு
நா ஞாபடுத்ரே
சொல்லு சொல்லு
வளயல் செட்டு அப்பற நக செட்டு அதுக்கப்பறம் வேற என்ன எல்லாமே தா அதெலாம் அதெல்லா வாங்கறதுக்குள்ள போது பொன்ன ஆயிர்ச்
ஆமா முருகர் வச்சல்லா அலங்கார பண்ணீங்ளா
ஆமா முருகர் வச்சுதா பண்ணோ நீங்க என்ன பண்ணீங்க
சேம்ப் கலர் கலர் லைட் எல்லா போட்டோ
பன்னோம்
ம் பாப்பா எல்லா எப்டி இருக்காங்க
பாப்பா வந்து வய்த்துகுள்ள இருக்காங்க
உம் ஹாஸ்பிட்டல் போகும்போது காட்டனீங்களா
ஹம்
ஹாஸ்பிட்டல் போகும்போது பாப்பா காட்னாங்களா
இந்த தடவ காமிக்ல
இந்தடவ காமிக்ல
உம் ஏன்னு தெரியல தெரில காமிப்பாங்க நான் எதிர்பார்த்ட்டு போனா அவங்க காமிக்கவில மறுடியும் பன்னெண்டா தேதி வாங்க அப்டின்னு சொல்லிட்டாங்க
சி ஸ்கேன் எடுகுத
இந்த மந்த் அதாவது இப்போ இது இல்லயே முடிஞ்சிருச்சி இனி எட்டாவது மாச தா எடுக்கணு ஆனா நாங்க பாக்குற எடத்துல வந்து உம் நாங்க பாக்க போகு போது
ஓ சேரி சேரி
இந்த தடவ அந்த மாரி காமிக்கல
ஓ ஏழாவது மாசம் ஸ்கேன் எடுப்பாங்கள அதுகு எடுபோ தண்ணி அளவு பாப் அப்ப வெய்ட் இதிலே கணக்கா தெரிஞ்சுடும்
ஆம்மா
எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இதுக்கு அப்புற நீ சாப்பிடுறது எல்லாமே இருக்கு
அது அபவே சொல்றாங்கதான்
சாப்படுறதுல்லாம் இப்போனால சாப்பிட முடியுதா
ம் சாபிட முடியுது ஆனா என்ன சக்கர அளவு கொஞ்ச அதிகமா இருந்தனால
ஓ அதிகம ஆயிருச்சா ஓ
ஒரு ஏழு பாயிண்ட் அதிகம இருக்கும்
செரி செரி அதுக்கு பாவக்காவும் கோவக்காவும் சாப்டமன சர்க்கரை அளவு கரெக்டா இருக்கும்
இப்போ மறுபடியும் நேத்துதான் ஒரு இது டெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னு எடுத்து குடுத்துருக்கோம்
செரி
ரிசல்ட் என்னன்னு இன்னைக்கு வந்திருக்கும் பாவாப் போகல பாவா ஒரு கல்யாணுத்துக்கு. போயிடாங்க. அதனால நாளைக்கு போய் வாங்கிட்டு வருவாங்க.
சேரி சேரி நீ பவுடர் பால் எதுவும் குடிக்கிறியா இல்ல பால் மட்டும் தானா.
பாலே குடிக்குறதுயில்லா.
அது ஹாஸ்பிட்டல்ல இது கிட்டு குடுத்துருப்பாங்கல அதுல இருக்கது எதாவது சாப்ட்டியா.
இல்லயே.
அந்த பவுடர் போட்டு குடிச்சாலும் சுகர். அது ஏறு.
அப்படியா. எதனாள ஏரிச்சுனா உஹம் அடுத்த நாளு சக்கர டெஸ்ட் பண்ணனும். முந்தன நாளு எனக்கு வளகாப். இல்ல மைசூர்.
ஓஹோ சேரி சேரி. நீ நல்லா நடந்து நல்லா தண்ணி. குடிச்சின்னா சரியா போயிடு.
நடக்க அதுதா சொன்னாங்க நடக்கனுன்னு.
சேரி சேரி. எப்ப பாப்பா வருரவான்னு சொல்லிருக்காங்க.
ஆஹ பாப்பா வந்து ஆவணி மந்துல வருவாங்க ஆகஸ்ட் முப்பத்தொன்னு.
சேரி சேரி. உனக்கு என்ன பாப்பா வேணும் மாஸ்டர். பொண்ணா பையனா.
எனக்கு பொண்ணு பாப்பா.
பொண்ணு பாப்பா ஏ பொண்ணு பாப்பா.
முதல்ல பைய பாப்பா தோணுச்சு இப்ப திடீருன்னு பொண்ணு பாப்பா மேல ஆச வந்துருச்சு.
சேரிதா. நைட்டுக்கு என்ன சாப்பிடுவ அஹஹேஹ.
நைட்டுக்கு உம் சப்பாத்தி பண்ணி குடுக்க சொன்ன எங்க அம்மாவ. நீ என்ன பண்ற.
நா வந்துட்டு ஏதாவது சாப்புடணு. எது குடுத்தாலும் சாப்ட்டுக்குவ நானு.
கந்தசிரி என்ன பண்றா.
அவ அழுதுட்டு இருக்கா. அவ கூட விளையாட ஆள் இல்லைன்னு அழுகுறா.
விளையாட ஆளுல்லைன்னு அழுகுறாளா.
ஆமா தனியா விளையாடிட்டு இருக்காலாம். நா விளையாடிட்டு இருந்தே. இப்ப அவ என்னை தள்ளி விட்டுட்டா அவளை சமாளிக்கிறது பெரும்பாடா இருக்கு
கத்துற மாதிரி இருந்தது எதுக்கு கத்துனா
அவ போன் பேசனுமாமா அவளும் யார் கூடம் நான் பேச கூடாதாமா
அப்ப அவளையும் பேச சொல்ல வேண்டியதானே
ஆமா ஆமா அவ பேசுனா நமக்கு ஒண்ணும் புரியாது
கூடிய சீக்கிரம் பேசுவா
உஹம் உம்
அவளுக்கு என்ன கொடுத்தா
அவ வந்துட்டு மதியம் சாம்பார் சாதம் சாப்பிட்டா
உம்
இப்ப பால் குடிச்சா குடல் வேணும்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா அதெல்லாம் சாப்பிட கூடாதுன்னு சொன்னே கே நான் சாப்பிட்டு இருந்தேன் இங்க புடுங்கி சாப்டுட்டு இருக்கா
அப்ப நீ எதுக்கு அவ முன்னாட்டு சாப்பிட்ட
உம் காபி குடிச்சா காபி வேணுமாமா நல்லா வேணும் என
அதெல்லாம் பண்றியா
இல்ல இல்ல எங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப வாயில வச்சுடு நான் திட்டிட்டு இருக்கேன்
அவளுக்கா
ஆஹ்
ஆஹ்
ஆமா குடி குடிக்கும் போது அவ கேட்கறான்னு ஒரு வாய் வச்சு விட்டுர்றது அதுதான் நானும் திட்டுவேன்ப்பப்போ உஹம் அதான் அவங்களே போட்டு அடிச்சுட்டு இருக்கா
இம் இம்சும் சரி சரி நைட்டுக்கு சமைச்சாச்சா
நைட்டுக்கு எட்டு மணிக்கு மேலதான் சமைக்கணும் அவனுக்கு இட்லி சுட்டு கொடுக்கணும்
பாப்பாக்கா
உஹம்
கிருத்துக்கு என்ன குழங்கு பண்ற
இட்லிக்கு அவளுக்கு மத்தியானம் சாம்பார் வச்சு அதது அப்படியே இருக்க அதை வச்சு குடுக்க வேண்டியதுதான் இல்லான காய் தொட்டு சாப்பிட்டுக்குவா
அது குடுத்தாலே சாப்பிட்டுக்குவாளா
பால் கொடுத்தாலும் பால் தொட்டு கொடுத்தா சாப்பிட்டுக்குவா தண்ணி தொட்டு கொடுத்தா சாப்பிட்டுக்குவா அது ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டுக்குவா
உம் உம் நல்ல குழந்தை
ஆமா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா
ஆமத்துக்குள்ள அவங்க அப்பா வந்துட்டாங்களா